ழி
கால் பண்ணுமா வணக்கம் கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது உங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குது சொல்லுங்க ஆ எப்டி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் நல்லமா இருக்காங்களா
எல்லாரு நல்லமா இருக்கு நாங்களு நல்லமா இருக்கே நீங்க வீட்டுல் நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லா எப்படி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க எ பசங்களுக்கு தா கொஞ்சோ சளி இருந்தது இப்போ அதுக்குதா நா கசாயம் எடுத்து வந்தே அதா அத குடிக்கருது வச்சுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம போ நா கர்ப்புலோ கர்புரொ வள்ளி ஆ அ ஆ எ என்ன சொல்றது சீரகம் கொஞ்ச ரெண்டு லவங்கம்மு கொஞ்சோ ஆ ம் பிளாக் பேப்பர் இருக்குல்ல அதோட முலுசான இது இருக்குல்ல அது ஆ கொஞ்சொ கல் உப்பு போட்டு இ இ நல்லா இடிச்சு அதுல வர்ற சார் இருக்குல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு நாலு ஸ்பூன் க கிட்ட வர்ரு அது நம்மா இடிச்சு நல்லா எடுத்தோனா அது நா எடுத்துட்டு வந்த நம்ம அதிகமா கொடுத்தா இவங்க ஸ்டார்டிங்ல கொஞ்ச ன் ரொம்ப இது பண்ணுவாங்க அப்டின் சொல்லி அத எடுத்துட்டு வந்தே அத கன்வென்ஸ் பண்ணி குடிக்க வெக்கறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு எப்பவுமன குடிச்சிருவாங்க எ எப்பவு சளி இல்லாத டைம்ல இவுங்க குடிச்சிட்றாங்க இருக்குற டைம்ல வாண்டடா இந்த மாதிரி பண்றாங்க அதா இவங்கள புரிஞ்சுக்கவே முடியுதுற கஷ்டமா இருக்கு
அது சளி இருக்கும்போது நமக்கே ஒரு மாதி இரிட்டேட்டா இருக்கு ம் எதுக்கு பாத்தாலு அழுற மாதிரி இருக்கு மூச்சு தெர்லனா இருக்கு அந்த மாரி முடீ ஸ்வ்விமிங் அதிகமா இருக்கு அந்த டைம்ல நமக்கே அந்த மாரிதா இருக்கு பசங்க பாவோ எப்டி புரிஞ்சுப்பாங்க அதுனால அவங்களு ரொம்ப டிஸ்டபா இருப்பாங்க அதுனால தா அப்டி பண்றாங்க
கண்டிப்பா நாம ஒ என்ன சொல்றது அதா நம் எப்பவு வந்து நா போட்டு குடுத்தேன்னா அவ குடிச்சிருவாங்க இந்த நானு கன்டினியுவா நோட் பண்றே இவங்களுக்கு சளி அதிகமா இருக்குற டைம்ல தா இவங்க இந்த மாதிரிலா ரொம்ப பண்றாங்க இந்த மாதிரி
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா என்ன பண்றது நம்ம சளிக்கு பெரிய பிரச்சனையா இருக்கே
ஆமா இவங்க என்ன சொல்றது அ நா எப்ப குடிக்கணுமோ ஆமா எப்போ குடிக்கணுமோ அப்போ குடிக்காங்க எப்போ தேவை இல்லையோ அப்போ குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க பசங்க
இல்லயா வேற யாராவது நம்ம வீட்டு்ல பெரியவங்களுக்கு எதாவது போட்டு குடுக்குற டைம்ல வந்து இவங்க வந்து நா குடிக்கிறே நா குடிக்கிறேன் சொல்லி அப்போ எல்லா எல்லாரு முன்னாடியு வந்து சமத்து புள்ளயா குடிச்சுடுறாங்க எப்போ இவ இவங்களுக்கு பா குடி குடின் சொல்லிறா ஓ நான்
என்ன பண்றது பசங்க டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா சிஸ்டர்
இல்லயா சிஸ்டர் ஆ எனக்கு நேத்துலர்ந்து இல்ல இல்ல நேத்துதா எங்களுக்கு சளி வந்துச்சு நா எப்பவு வந்து கசாம்ல்லா குடுப்பே அதுக்கப்பறமா உம் அதுக்கப்பறமா அது திரும்ப அதுக்கு மேல கூட அது கம்மி ஆகலன்னா அப்போ மட்டுதா நா வந்து இவங்களுக்கு இ டாக்டர் கிட்ட கூப்ட்டு போறது ஒரு ரெண்டு நாள் பாப்பே நா மொதல்ல வீட்டு வைத்தியல்லா பண்ணி அதுக்கப்பறமா அது கேக்கல அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு மூச்சு வாங்குறாங்க கொஞ்ச என்ன சொல்றது நம்ம கண்டிப்பா கூப்ட்டு போற மாதிரி இருக்குன்னா ஒரு ரெண்டு நாள்லயே நா அப்ப போயிடுவே இல்லன்னா இப்போ நா வந்து ரெண்டு நாள் பாப்பே வீட்டு வைத்தியம் பாக்கலான் சொல்லி ஸ்டேட் ட்டா நம்ம வந்து அலப்பத்திக்கு போறது வந்து சரியானா இல்லதுன் நான் நினைக்கிறே இதுல ஒரு நோய் வருதுன்னா நம்மளுக்கு வெளில வர்றதுக்கு நம்ம குடுக்கணு டைமு அது குடுக்காம நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து அந்த நோய உள்ளேயே இது பண்ணிட்டா நம்மளுக்குதா கஷ்ட உள்ளேயே இருந்துரு அது நம்மளுக்கு வெளில வர்றதுக்கு நம்ம கொஞ்சோ டைம் குடுக்கணு உம் நம்ம டைம் குடுத்தா தான
வெளில வரணு அண்ட் வி ஃபர்ஸ்டட் வந்து நம்ம ஸ்ரெய்ட்டா டாக்டர் கிட்ட போயிருக்க கூடாது ஃபர்ஸ்ட் வீட்டு வைத்தியம் பண்ணி பாக்கணு அதுக்கு மேலயு கேக்கல ரொம்ப தேவையா இருக்குன் அப்ப போகணு டாக்டர் கிட்ட கரெக்டா சொல்றீங்க நீங்க அப்படிதா பண்ணணு அண்ட் அதுல அதே மாதிரி ஆவி புடிக்குற இல்லியா ஆவி புடிக்கும் போது மஞ்சள் தூள் இருக்குல்லயா அது கொஞ்சோ சேத்துட்டு வாங்குங்க பசங்களுக்கு ரொம்ப நல்லது
அப்படியா சரிங்க நா நெக்ஸ்ட் டைம் பண்ற நா
கொஞ்சமா போட்டுக்கோங்க அதிகமா தேவையில்ல லைட்டா போடுங்க அந்த மஞ்சத்தூளோட இதுவு நன்மையு மூக்கு சளியா
சரி சரி த ஆண்டி பக் பெரிய அளவில் ப்ராப்பர்ட்டி இருக்குன் சொல்லுவாங்க அதனால நம்மளுக்கு எல்லாருக்கும் ன் சொல்ரீங்க புரியுது
ஆமா கண்டிப்பா நம்ம பெரியவங்களு வாங்கலா, அதே மாதிரி சின்னவங்களு மஞ்சத்தூள் போட்டு வாங்கலா அதே மாதிரி நம்ம வந்து வெளில இருந்து ஒரு டீப் போட்டு அந்த மாரி வாங்குவோ இல்லயா. அது வாங்க கூடாது அந்த மாரி.
அப்படியா
ஆமா அது அது யூஸ் ஃபுல் இல்ல அதிகமா அது ட்ரை பண்ண கூடாது ஏன்னா மூக்கு வழியா அந்த மருந்தெல்லா போகு அது நன்ம இல்ல
அப்படியா டேப்லெட் மாதிரி வருது அது யூஸ் பண்ண கூடாதுன் சொல்றீங்களா
ஆமா கண்டிப்பா உங்களுக்கு வேணுனா இங்க பாருங்க இஞ்சு இஞ்சு வந்து கொஞ்சோ இடிச்சு மெளகு மஞ்சத்தூள் கொஞ்சோ கல்லுப்பு இதெல்லா சேத்துட்டு சுடு தண்ணில நீங்க சுடு தண்ணிலே டைரெக்ட்டா போட்டுருங்க இல்லனா கொதிக்க வச்சாலு பரவால்ல ரெண்டுமே பண்ணலா ஆமா பண்ணிட்டு அப்பறமா நீங்க கொஞ்சோ ஆவி புடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவ் நீங்க டீப்ப விட இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கூ
ஆமா அது விட்டமின் இ டேப்லெட்டு இது போடுவாங்கல்ல இது ஆவி வாங்கறதுக்கு இல்ல அது வந்து ஆ வைட் ஃபேஸ்க்கு நார்மல் ஸ்டீமிங்கு அந்த சல்லுல வேற எதெதோ போடுவாங்கல
அது வந்து ஆவி புடிக்கிறதுக்குன்னு ஒரு டீப் இருக்கு
அப்பிடியா செரிங்க செரிங்க நா க ரெண்டயு வச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டே செரி கண்டிப்பா இது ரொம்பவே நேச்சுரல்லாவு இருக்கூ நம்ளுக்கு சீக்கிரமாவு கேக்கூ நம்ம வந்து இந்த நேச்சுரல் திங்ஸ் தா அதிகமா யூஸ் பண்றதுனால நம்ளுக்கு அதிக சீக்கிரமா கேக்கூ கண்டிப்பா
ம்ம அதிகமா மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோனா அது நம்ம ஒடம்புக்கு நன்ம இல்லை
கண்டிப்பா இது வந்து நம்மள வந்து ஆமா அது கண்டிப்பா நம்மளுக்கு கெடுதல தா போய் விடு நம்ம ஒரு மெடிஸ் சன் சாப்ட்டுருந்தா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பியூச்சர்லதா காட்டுது அது இன்ஸ்டன்டா காட்டுறது இல்ல நம்மளுக்கு அந்த என்ன சொல்றது வயசு ஆக ஆக தா நம்மளுக்கு நம்ம சாப்ட்ட சா ஆ வந்து நம்மளுக்கு இது நம்மளுக்கு தெரியுது சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த ப்ரச்சன எல்லா வராம இருக்கிறதுக் முன்னாடிலேந்தே நம்ம பழக்கப்பட்டுட்டோனா அப்ப வந்து நமக்கு ப்ரச்சன வராது இன்னாந்து வீட் ட்டு வைத்தியம்ல நம்ம ரொம்ப கான்ஸ்ரேட் பண்ணோனா அப்போ நமக் அதுவு இல்லாமே என்ன பண்ணாலு
கண்டிப்பா அது ரொம்பவே கரெக்டா கண்டிப்பா இது நீங்க ரொம்ப கரெக்டான வார்த்த சொன்னீங்க
ஆமா
ஏ இவ் இந்த ஆமா எந்த மருத்துவமம் இருந்தா கூட அல்லோபதி இருந்தா கூட வீட்ல ஆ என்ன சொல்றது நாட்டு மைதியம் மருந்து இருந்தா கூட யுனானி மருந்து இருந்தா கூட கண்டிப்பா நம்ம வந்து நம்ம வந்து அதுல நம்பிக்க வெக்கணு அப்பதா நம்மளுக்கு வந்து ஆ பலன் கெடைக்கூ நம்ம அதுல நம்பிக்க இல்லாம பண்ணோனா ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது நம்மளுக்கு எஃபெக்ட் ஆவ்றது ரொம்ப கஷ்டோ ஏனா முன் தல நம்ம வந்து நம்மளோட பிரெய்னுக்கு தா சிக்னல் குடுக்கணு இது நம்மளுக்கு இது எஃபெக்டா காட் டூ அப்டின் சொல்லி நம்ம பிரைன்கு நம்ம அந்த சிக்னல் குடுத்தா தா பிரெயின் நம்ம உறுப்புகள்குல்லா சிக்னல் குடுக்கூ அப்போத நம்மளுக்கு வந்து அதோட எஃபெக்ட்டு தெரியு பாடிலே
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட்டு அத்னால நம்ம எப்புமே அந்த மாரி பண்ணிட் டு வந்தா இப்பவே நம்ம பசங்களுக்கு வந்து அந்த பழக்கத்த போட்டுட்டோனா அவங்க பெரிய பெரியவனா ஆங்னா கூட அவங்களுக்கூ ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வைத்தியம் தா கரெக்ட்டு நமக்கு ஃபஸ்ட் த்றோ மெடிசன்ஸ்லா அப்றமா தா அப்டினு அவுங்களுக்கூ அந்த மைண்ட செட் வரு சோ நம்ம இப்பவே பழக்கப்பட்டுர்ணூ அத
ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம போட்ற பழக்கந்தா நம்ம பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம எந்த மாதிரி ஆ மருத்துவ யூஸ் பண்றோமோ அந்த மருத்துவந்தா அவுங்களுக்கு வந்து ஃபியூசர்லயு அவுங்களுக்கு பாடிக்கு செட் ஆகு நம்ம அந்த மாதிரி பழக்கம் பண்ணி வச்சிரதுனால அவுங்க வந்து அ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டைட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போலா சும்மா சும்மா நம்ம வந்து ஹாஸ் பிட்டலுக்கு போயிட்டே இருக்கிறது வந்து சரி கெடையாது நம்ம பாடிய வந்து ஒரு நோய் வருதுனா ஜொரோ வருதுன்னா நம்ம வந்து அந்த உடல் வெப் ப்பத்த வந்து வெளில போகறதுக்கு விடணு அதுக்கப்புறமாதா நம்ம ட்ரீட்மென்ட்டே கொடுக்கணு கொஞ்ஜோ பாடி ஹை டெம்பரேச்சர் ஹை ஆகுதா அ அப்போவே போட்டு மாத்தர போட்டுக்கிறது அந்த மாதிரி பல அம்லா இருக்கக்கூடாது கண்டிப்பா அது வந்து பெரியா ஆமா அந்த இஇது இந்த மாதிரி விஷயங்கள்லா எல்லாருக்கு தெரியுறது இல்ல சில பெரிய மண் ஆ பெரிய பெ வயசானவங்களுக்கு இந்த மாதிரி இதுல வந்து கொஞ்ச நாலேஜ் இருக்கு சொல்லுவாங்க உடல் வெப்பத்த கொஞ்ச வெளில வர விடணுனு சொல்லி சில பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கக் கூடாது ஜோரோ வரனே வந்தோடனே மாத்தர போடு மாத்தர போடுன்னு சொல்லி மாத்தர போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி சில நேரத்துல வந்து நம்மளுக்கு நம்ம அ சின்ன பசங்க இருக்காங்கன்னா அவுங்க ஓடுறாங் க விளையாடுறாங்க உங்களோட வெல் உடல் வெப்பம் வெளிலந்து உள்ளந்து வெளில வருது அத நம்ம சில நேர த்துல வந்து விடணு அத வெளில வ ரதுக்கு அது இல்லாம நம்ம வந்து ஜொரோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம
இத பண்ண கூடாது நம்ம அப்ப ஃபா கண் இது அப்படியே மாத்தரைய எடுத்து போட் ட்டுக்கிறது வந்து சரி இல்லன்னு சொல்லி அவுங்க புரிய வெக்கணு நம்ம வந்து கொஞ்ச வெயிட் பண்ணணு நம்ம ஒடம்புலந்து அந்த என்ன சொல்றது கெட்ட சுவாசத்த வந்து வெளில போறதுக்கு விடணு அப்டின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணு பசங்க நம்ம சொல்ற பழக்கந்தான அவுங்களுக்கு வருது
ஆமா கண்டிப்பா இப்போ ஃபியூச்சர்ல அந்த மாரி பண்ணாதா ரொம்ப நல்லது இல்லன்னா பசங்க ரொம்ப எப்ப பாத்தாலு மெடிசன்ஸ்லயே இருப்பாங்க எல்லாமே ஃபஸ்ட்டு வீட்லயே இரு க்கு எல்லாத்திக்யு எல்லா த்துக்கு மருந்து வந்து வீட்லயே இருக்கு நம்ம வீட்லயே இருக்கு அது மொதல்ல யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்பறமாவு உங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கா அப்ப போங்க அப்படின்னு அவுங்க பழகு போட்டு நம்ம வெக்குறது ரொம்ப நல்லது
கண் கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க நம்ம போடுற பழக்கந்தா பச பசங்களுக்கு ஃபியூச்சர்ல அவுங்க அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங் கண்டினியூவா
கண்டிபா கண்டிபா ட்ரைப்ப நீங்க நீங்களு அதே மாரி வீட்டு இதுவாவே ட்ரைப் பண்ணி பாருங்க எல்லா எஃபெக்ட் ஆகு பசங்களுக்கு சீக்ரமா சளி போயிரு
கண்டிபாங்க சிஸ்டர் நீங்க சொன்னது எனக்கு ரொம்பவே உதவியா இருந்தது ரொம்ப பலனாவு இருந்தது நம்ம பேசினது ஒரு யூஸ்ஃபுல்லா அ ஆ விஷயமா நாங்க பர பகிர்ந்தோ இப்ப சின்ன பசங்கள பா ரி சரிங்க தோழி நன்றி
நன்றி தோழி
வணக்கம்